தோழி
ஆ கேக்குதா
அ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ வீட்லலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்கோ
அ பிள்ளைகள் எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க உங்களுக்கு உங்க புள்ளைங்கலா எப்டிருக்காங்க ஸ்கூல் லீவ்வல்லா ஸ்கூல் லீவெல்லா முடிய போகுது
ஆமா பிள்ளைகளுக்கு சங்கடமாருக்கு ஸ்கூல் முடியதேனு அ நாலாந்தேதி ஸ்கூலுன்னு நாங்க
செரி அப்டிங்
ம் ஆனால பிள்ளைகளுக்கு அ வேணுங்குற அ
வேணுங்குற திங்ஸ்
நாளைக்கு தா போய் வாங்கணு
அப்டியா ஆமா நம்ம தா யோசிப்போ நமக் கடைசி நேரத்தில்ல இருந்து நம்போ வாங்கோறோன் சொல்லிட்டு
அதாதா
அப்புறோ கடசில்ல பாத்தா எல்லாருமே அந்த டைம்ல தா கூ கூட்டமாக நிப்பாங்க ஃபுல் ஸ்டேஷ்னரியு கூட்டமாதா இருக்கு
குள்ளதா ஸ்டிச் பண்ணி வாங்கறது ம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சமையல்
அப்டியே சமையல் வந்து இன்னிக்கி முட்டக் கொழம்பு இட்லியும் முட்டை கொழம்பு வைக்கலான் சொல்லிட்டு வெச்சுட்டு
ஓகே ஓகே அ அ
சொல்லுங்க
சாப்ட்டீங்களா
ம் அ இல்லைங்க இனிமேதா சாப்பர்ண்ணு
ம் ம் நீங்க தா லீவுக்கு வரேன் சொல்ட்டு வரவே இல்ல ஊருக்கு
அ நாங்களா
ஆமா
அ
எப்படி இருந்தோ நம்மல்லா அவ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லா லீவ்ல எவ்வளோ ஜாலியா இருக்
ஆஹ் அ ஆமா ஆமா ஆமா அத நெனைக்கும்போது ஆமா அந்த ஊருக்கு வந்தா பழய ஞாபகெல்லா வரு பாத்துக்கோங்க அ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ம் எ என்ன கம்பரக்கட் டு ம் முட்டாய் வாங்கி சாப்ட்டது ஒரு பாட்டி வந்துட்டு
கார கார சீட மிட்டாயி கம்பருக்கட்டு உம்
அப்பறோ என்ன கொய்யாக்கா
உம் தேன் மிட்டாயி இதெல்லா சாப்ட்டதெல்லா இப்பல்லா அந்த மிட்டாயி லா இனி எங்க
ஆ அப்பறோ ஒரு சேட்டா கடைல நம்ம ஒரு ஹார்லெக்ஸ் முட்டாய் வாங்கி
ஆஹ் அது செம டே ஸ்டாருக்கு
ஆமா ஐயோ அந்த மிட்டாய் இப்ப தயாரிக்கிறதே இல்ல போல இருக்கு எ அந்த மாரி நல்ல முட்டாயெல்லா இப் ப இத யாருமே கொண்டுட்டு வரதில்ல எ இப்ப எல்லாத்துலயுமே கெமி க்கள் கலப்படோ அப்பிடி தா இருக்கு நம்மல்லா கடல மிட்டாய் வாங்கி சாப் ட்டு வளந்தோ அஹ் ஆமா கடல மிட்
கடல மிட்டாய் பொட்டுக் கடல மிட்டாயி நெலக்கடல மிட்டாயி ஆஹ் ஆஹ் பிளி மிட்டாயி இன்னோன்னு நம்ம ஆஹ் ஆஹ் அஹ் எலந்த வட இதெல்லா சாப்ட்டதெல்லா இப்பெல்லா இங்க எங்க கெடைக்குது
ஆமா இப்ப புள்ளைங்க நல்ல ஆயில் ஃபுட்டா சாப்பிட்டு நல்ல போண்டா போடுங்க மம்மி பஜ்ஜி போடுங்க அப்பறோ என்ன பக்கோடா போடுங்க அப்டின் சொல்லிட்டு பழம்புரி ஆமா ஆமா பழம்புரி போடுங்க போண்டா போடுங்க அஹ் அப்ற எ பிள்ளைங்க சொல்லுவாங்க டைமண்ட் கட்ஸ் போடுங்க அப்டின்ட்டு ஃபுல்லா ஆய் யில்ல ஃப்ரைப் இந்த ஃப்ரை பண்றதுவே தா என்ன
அப்டியெல்லா குடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு எப்பவாது சாப்ட்டா பரவால்ல ரெகுலரா அப்டி குடுத்தா பிள்ளைங்களுக்கு ஆயில் ஃபுட்டயு
ஆ ஆமா நல்ல ஃரைட் ஐட்டமே தா கேக்குறாங்க
சிக்கு வந்துருச்சுங்க நம்மள மாரி இல்லல ஆஹ்
அப்றோ சொல்லுங்க
அதுதா நம்மலா சொ நம்மலா எத்தன நம்ம அஹ் நம்ம ஏரியா பிள்ளைங்ளே சேந்து எல்லாரு என்ன செய்வோ ஒன்னா வெளாடுவோ சம்பா நொண்டி காரையா மண்ணு இதெல்லா வெளாட் டுவோ
ஓ சூப்பரா நானு இப்ப இருக்கிற புள்ளைங்க ஓடி ஆடி வெளையாடவே மாட்டிக்குது ஆமா நம்ம கா அ இந்த ஒரு மாரி சிமிண்ட்டு போட்டெடுத்து காரன்னு
கார மண்ணு இருக்க எடத்துல மண்னு காரயா மண்ணு நொண்டி தொட்டு பு தொட்டு புடிச்சு வெளாட்றது
அப்றோ செரட்டைல வந்து மண் அடிச்சு அது ஒரு பாட்டா படிச்சு தரைல அடிச்சு இட்லி மாதிரி வெக் க்கிறது
ஆஹ் அதா அதா ஆஹ் அதல்லா இப்ப யாரு பண்றா யாருமே பண்றதுல
நம்ம என்ன பண்ணுவோ அஹ் நம்ம வீட்டு அப்பலா வந்து இந்த மாடி வீடு அந்த மாரி கெடையாது பாத்தீங்ளா ஓட்டு வீடு அந்த மாரி இருக்கு ஆனா அதுவு ஒரு அருமையான சூழல் தா நா சொல்லணு ஏனா நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்போ வீட்டுக்கு பின்னாடிலா பாத்திங்கனா அஹ் இந்த புளியாங்கொட்டயெல்லா போட்ருப்பாங்க புளி கரச்சிட்டு தண்ணிய வெளியே ஊத்திருப்பாங்க இப்பலா வந்து நம்ம எல்லாமே டஸ்பின்ல போடுவோ ஆமா இப்ப டஸ் பின்ல போடுவோ இப்பலா எல்லா வேஸ்ட்டையு அப்ப வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிச்சனுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க எல்லாத்தயு ஆமா தூக்கி ஊத்திருவாங்க அப்போ அதுலருந்து உம் புளியங்கொட் டையெல்லா பொருக்கி
அதா அதா நம்ம ரோசி அதுல வெளையாடுவோல சம்பா அஹ் ஆ ஆ அது நாலு பேர் வெளையாடுவோ அது உக்காந்து பல்லாங்கு லேயே
ஆமா நம்பளு நம்ப ஃப்ரெண்டு நம்ம புதுசா ஒரு வெளையாட்டு வெளையாடுவோ உங்களுக்கு ஞாபகருக்கா ஒரு நல்ல ஒரு ரவுண்டு போட்டுட்டு ஒடஞ்ச வலயிலு தேடி எடுத்துட்டு வருவோ ஏனா அந்த காலத்துல ஆமா அம்மாவுங்கெல்லா சொல்லுவாங்க கண்ணாடி வளயல்
ஜோடியா தே தே எடு போ போல்ல
ஆமா எல்ல வலயலு ஒடச்சி உள்ள போட்டு ஆ ஒடச்சி அந்த ரவுண்டுக்குள்ள போட்டு அதுல இருந்து வளயலெல்லா எடுப் போ
ஆமா ஒடஞ்ச வலயில் கூட நம்ம அ வெளையாட்டுக்கு யூஸ் பண்ணுவோ
இன்னோரு வளயல் ஒட்டிரக் கூடாது அப்டி தனித்தனியா எடுப்போ அதுல நம்ம அ நம்ம வீட்டு பக்கத்துலருந்து நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா நல்லா எடுப்பா பொறும்மையா
ஆமா ஆமா ஆமா எனக்கு ஞாபகருக்கு ஞாபகருக்கு
ஆ நம்ம நல்ல ஒரு பொறுமைய கத்துக்குற வெளையாட்டு அது பொறுமையா அப்டியே வெ மெதுவா அந்த ர ரவுண்ட்லேருந்து நகட்டி எடுக்கணு ஜோடி ஜோடியா எடுக்கணு ஆ ரெண்டு கலர் ஒரே மாதிரி எடுக்கணு அது அடுத்த வளையல்ல மோதிரக்கூடாது அப்டி மொத் குமிச்சி போட்டு எடுப்போ இல்லையா
ஆமா ம் அப்பறோல்லா திருவிழாலா போட்டாங்கன்னா நம்ம எல்லாரு என்ன செ செய்வோ லைட் பாக்குற போய் நிப்போ இல்ல
ஆமா ஆமா ஆமா நமக்கு ஒரு அந்த தெரு ஃபுல்லா இந்த லாஸ்
ஆ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வர போட்டுருப்பாங்களா நம்ம நைட் எல்லா எல்லாரு கெலம்பி அந்த லைட்டு பாக்கருக் வேண்டி போவோல்ல
ஆமா அதெல்லா ஒரு ஜாலியா இருக்கு க்கு அப்றோ நம்ம பாக்காத பிரெண்ட்ஸ் இதெல்லா வந்திருப்பாங்க அப்பதா ஊருக்கு படிக்க போன பிள்ளைங்க ஆமா ஆமா மேல் படிப்புக்கெல்லா வெளிய போயிருவாங்கல்ல நம்ம ஊர்கள்ள அப்டி கிராமங்கங்கற மாரி
ஃப்ரெண்ட்ஸு எல்லா சொந்தக்காரங்க எல்லாரு வருவாங்க
ஆமா அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆமா நம்ம என்ன நம்ம சின்ன வயசு செஞ்ச ஞாபகப்படுத்துற மாரி இருக்க அம்மா அவங்க சமைப்பாங்க நம்ம அப்டியே ஊர் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுங்கலாம் போயிட்டு ஆமா அம்மா அவங்க வந்து திட்டுவாங்க என்ன இவ்ளோ நேர காணு போட்ட பிள்ளைங்க எங் போனீங்க அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம பிரெண்ட்ஸ்ல வீட் ட்டலலா உக்காந்து அது இந்த பொங்கல் டைம்மலா கரும்பு கடிச்சு சாப் ப்புட்டு ஆ அப்டியே வருவோம் வந்து நல்லா நாலு திட்டு வாங்குவோம்
ம்பையும் உரிச்சி சாப்
ஆமா ஆமா ஆமா என்னோட பல்லு ஸ்ட்ராங்கன் சொல்லிட்
அந்த ஆஹ் யார் யார் ஃபஸ்ட்டு அத சாப்ட்டு முடிக்கிறாங்கங்குற போட்டி வரைக்கும் வைப்போம்ல உம்
ஏ ஐயோ அப்டி ஆமா ஆமா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்போது து மனசுக்குள்ள என்ன சொல்றது ஒரு சந்தோஷம் வருது ஆ ஆமா ஏனா அந்த நாட்கள் நமக்கு திரும்ப வராது எப்பவுமே
ஆம ஆமாம்
ஆ அதனால நம்ம ரசிச்சு ரசிச்சத்து விளையாட என்ன விளையாட்டு எல்லாம் இப்ப பிள்ளைங்க இங்க போன தூக்கிட்டு உக்காந்துர்றாங்க ஏன்னா இப்ப நம்பி பிள்ளைங்கள வெளியவும் விட முடிறது
உட முடியல பயமா இருக்குது இல்லையா
அதனால வெளியவும் விட முடியாது இப்ப என்னன்னா அதனாலதா இல்ல அதனாலதா ஒரு வேல இந்த சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு எல்லா நோய் நொடி எல்லா வந்துடுது போல நா எக்ஸசைஸே இல்லாம உடம்புக்கு அப்ப அப்பல்லாம் நமக்கே அறியாம தா ஓடிட்டு இருப்போம் ஒரு இடத்துல நிற்க மாட்டோம் அங்கே போவோம் இங்கே போவோம் கொய்யா மர அல ஏறுவோம் நாலு கொய்யாக்க பறிப்போம் மாங்கா மரத்தில ஏறுவோம் நாலு மாங்காயை பரிசி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு
அப்பல்லா சாப்பிட்றக்கு அத பயப்படவே மாட் ஆனா இப்ப சாப்ட்டா பயமா இருக்
ஆமா ஆமா ஆமா இன்னொன்னு நம்ம ஊர்ல பன்னீர் கொய்யா மாதிரி ஒருமர இருக்குல்ல அதுல இந்த பன்னீர் கொய்யாவ அடிச்சு அடிச்சு புடுங்குறது ஆமா ஆமா நல்ல கைகள் குளா நல்ல தானே ஆ நமக்கே அறியாம உள்ள சுச் எ எக்ஸசைஸ் அது ஏன்னா நல்லா அடிப்போ நல்ல ஆ குச்சி எடுத்து அடிப்போ ஆமா க்ரௌண்டில போயிட்டு வெளையா வோ அதுக்கப்புறோ தண்ணிக்கு போறன்னு சொல்லிட் ட்டு ஆத்துக்கு போவோ அங்க போயிடிட்டு நம்ம துணகள நம்மளே வச்சு போட்டு புல்லில காய வைப்போ ஆ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட கூளி போ இதெல்லாமே நமக்கு என்ன அ ஃப்ரீ மைண்டடா இருக்கு என்
ஆமா ஆமா அப்ப நமக்கு சின்ன பெரு இத்தனையு பண்ணனு ஆனா இ ப்போ நம்மள அ த நெனைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்
ஆமாங்க ஆமாங்க உம் அப்டிய எல்லா இருந்துடு அதெல்லா ஒரு ஏன்ன அந் அந்த வாழ்க்கை எல்லா பிள்ளைங்களுக்கு இல்ல அ ஃபோன்ல் யாரோ பேச் சுன வீடியோவ கட் சா கட் வீடியோவெல்லா போட்டு பாத்துட்டு பிள்ளைங்க அப்டி வாழ்க்கைய ஆமா அது அதுங்களுக்கு என்ஜாய்மெண்டா தெரியுது ஆனால் கண்ணு போயிடுது எல்லா பாட்டு போயிடுது நம்ம நல்லா பச்ச பசேல்னு எல்லா த்தையு பாத்து வளந்தோ இதுங்க இந்த ஃபோன்ல் இருக்குற அந்த ஆமா அந்த ரேடியேஷன்லயே வளர் அந்த மாதிரி வளர்து ங்க பயமா இருக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்க இருக்கிறது இனி எப்படி சொல்லி சரி பண்றதுனே தெரியல ம் நீங்க பொண்ணு கைல ஃபோன்ல்லாம் கொடுக்குறீங்களா உங்க பொண்ணு பையன் கையிலெல்லாம்
ல்லாம் குடுக்கறல எப்ப வாச்சி எடுத்து பாப்பாங்க இப்ப திட்டி வாங்கி வச்சு ருவோம் மு
ஆமா ஆமா ஆரம்பத்துல எல்லாம் புள்ளைங்க சாப்ப சாப்டணும்னா போன பாத்துதான் சாப்டுவேன்னு அடம் புடிக்குங்க என்னுோடைய பெரிய பிள்ளைல்லாம் அப்படி அடம்பிடிக்கும் வேற வழியே இல்லாமல் என்ன செய்வேன் கொடுப்பேன் ஆனால் இப்போ பெருசாகி சாப்ட்டாலும் சரி சாப்பிடாட்டி சரி ஃபோன் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி புடுங்கி வைப்பான் னால இப்பவும் சரியான புடிவாத தான் ஆனா ஓரளவுக்கு பொறுக்கற அளவுக்கு பொறுப்பேன் அப்புறம் அடிச்சுடுவேன் ஆ ஏன்னா இப்போ சின்னதாக இருந்தா நம்ம ஒன்னுமே சொல்லி சரி பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கத்தி அழுங்க அதனால தெரி என்ன சொல்றி அழுகறதுன்னு தெரியாம அழுதுட்டுருக்குங்க இப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவுட னே அ சாப்டாட்டி ப ரவால்ல கொண்டா ஃபோன்னுன் சொல்லி வாங்கியறது இப்ப கொஞ்சோ ஃபோன் கம்மியா இருக்கு அதனாலதா மனசு திருப்தியா இருக்கு இப்பல்லா குடுக்க முடியாதுன்னு அவுங்க அப்பால்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருவாங்க அவுங்க அப்பாட்ட கேக்கவே மாட்டாங்க ஏன்கிட்ட எப்படியாவது கெஞ்சுனா நா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்பப்ப கேப்பாங்க ஃபோன்ன அந்த ஃபோன்னு என்ன சொல்றது
வாருவங்கல்ல அதுக்கப்புற அவங்க அந்த படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க
ஆமா ஆ லீவுனால அவங்களுக்கு போர் அடிக்கி நம்மளாம் போர் அடிக்கினே சொல்ல மாட்டோ எங் எங்கயாது ஓடி எப்டியாவது விளையாடிட் ட்டு ஜாலியா இருந்துட்டு அப்டியே ஆமா தண்ணி அந்த குளத்துல போய் என்ன பண்ணுவோம் மீன்லெல்லா பிடிப்போ
இதெல்லா நம்ம ஏரியா புள்ளைங்களோட தா ஒன்னா தா போவோ
ஆ ஒன்னா வருவோ அது ரொம்ப ஜாலியா இருக்கு இ துங்கன்னா எனக்கு ஐயோ போர் அடிக்குதுமா ஃபோன குடுங்க போர் அடிக்குது ஃபோன குடுங்க இப்படியே சொல்லிட்
இப்ப உள்ள புள்ளைங்க போர் அடிக்கு போர் அடிக்குன்னு தா சொல்லுவாங்க